ஹலோ
ஆ வணக்கம் தோழரே
வணக்கம் தோழி
ஆ நம்ம வந்து இப்ப வேற ஏதாவது தலைப்பு உங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்றீங்களா
விவசாயத்தை பத்தி சொல்லுங்க தோழி உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் எப்படி பண்ணலாம் அ விவசாயத்துனால என்ன முன்னேற்றம் விவசாயத்தோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு வள வளர்ச்சியில இருக்கா இல்ல அ அ தோல்வியில இருக்கா
தோழரே விவசாயம் பண்ண இத பத்தி கே அதாவது விவசாயம் பண்ணவங்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம் விவசாயத்தை பாத்துருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்றத லா தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன் பட் மத்தபடி பேசலாம் போல தெரிஞ்சத சொல்றேன் விவசாயம் இப்ப வந்து இறக்கத்துலதான் இருக்கு அ ம்
தெரியுங்கறத சொல்லுங்க
அ விவசாயம் வந்து இறக்கத்துலதான் இருக்கு ஏனா அ விவசாயம் பண்றாங்க அவுங்களுக்குன்னு ஒரு ஊதியம் இது பண்றாங்க அந்த ஊதியம் அவுங்களுக்கு வாங்குற கடன அடைக்குறதுக்கு கூட இது பண்ண முடியல நம்ம டெய்லி சாப் ப்புறோ சாப்பாட சாப்புற ப்ப அவுங்ளுக்கு நன்றி சொல்லணும்னு அந்த ஒரு இது இரு க்கு இ என்னெ பொறுத்தளவு விவசாயிகள் வந்து பட்ற கஷ்டத்துக்கு அவுங்களுக்கு பலன் இல்ல அது நல்லா தெரியுது மத்த வெலய பொருத்தலவு எந்த வெலய எடுத்துகோங்ளே ஒரு ட்ரைவரும் ஒரு நொ அவங்களா அன்னக்கி அன்னக்கி வேல பாக்குறாங்க சம்பாதிக்குறாங்க ஆனா இவுங்க அந்த மாரி கெடயவே கெடயாது ஃபஸ்ட்டு இந்த நெழல நெல் நெலத்த உலுரணு உழுது இல்ல அத வந்து இ
டனு ஃபஸ்ட் நெலத்தவுலுதக்கப்ரோ அதுல வந்து அ பயிரிடணு பயிரட்டதுக்கப்றோ அத வந்து பராமரிக்கணு பராமரிச்சு அது வளர் வளர்ச்சி அடஞ்சு அதுக்கப்றோ அத
அந்த டய்த்துல மழ வந்து கெடுத்துராம இருக்கணு அது வந்துச்சுன்னா ஃபுல்லா இந் அல்ல அந்த வெத நெல்லு எல்லாமே இதாயிடு அந்ததெல்லா இது பண்றப்ப ப்போ மத்த வேலய பொறுத்தளவு மழ பேஞ்சா பாத்து இது பண்ணிக்குவாங்க அதுக்கு ஏத்தபடி மாத்திக்குவாங்க ஆனா இது அந்த மாரி எதுவுமே பண்ண முடியாது இத மூடி வெக்கவு முடியாது மழ பேஞ்சா நம்ம என்ன இது என்ன வண்டியா மூடி வச்சா சரியா போறதுக்கு ஒன்னுமே பண்ண முடியாது வெதனெள்ள வேணா மூடி வக் கெளாஸ் தவர ஒன்னுமே பண்ண முடியாது இந்த மாரி புயல் வெள்ளோ இந்த மாரிலா வந்துச்சுன்னா அ புயல் வெள்ளம் இ ந்தமாரில்லா வந்துச்சுன்னா அவுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதத்தவிர இந்த வெயில் வந்துச்சுன்னா நல்லா இதாகலாம் ஆனா ஒவ்வொரு நெலத்துக்கு ஏத்தாப்ல அந்த பயிர்கள் பயிரிடுற ப்ப அந்த ளுக்கு அந்த பயிர்கள் வளந்து நல்லா செழிப்பா வளந்து அது மத்தபடி அ அறுவடை செஞ்சு அதுக்கு சேல்ஸ் பண்ணா மட்டும்தா அவங்களுக்கு நல்லது அது வந்து இப்ப கொறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தோணுது ஏன்னா வம் தண்ணி தண்ணீர் வந்து மெயின் அந்த இதுக்கு வந்து இப்ப எல்லாரலயு மோட்ரு போட முடியாது இப்ப மேக்சிமம் எல்லாரு போட்டுட்டாங்க அந்த பம்பு செட் வா இது பண்றதுக்குங்க விவசா யிகளுன்னா ஆ அங்க போயி வேல பாக்கறோ ஒரு முன்னெல்லா வந் து பெரிய ஒரு த்தர் பண்ணக்காரங்க இருப்பாங்க ந நூறு பேர வச்சிருப்பாங்க ஒரு நெறைய ஏக்கர் கணக்குல வச்சிருப்பாங்க அவங்க வே இது பண்ணுவாங்க ஆ அந்த நெலத்துல இவங்க வேல பாப்பாங்க அது அவங்களுக்கு தினக்கூலியா குடுத்துருவாங்க முடிஞ்சுது ஆன இப்ப இரு க்கற அ எல்லாருமே ஓன் லேண்டாவே வெச்சிருக்காங்க தனித்தனியா இது பண்ணி ஆனா அது மூலிய மா கொஞ்ச லாபத்த பாக்கலா இப்டி அவங்களுக்கு போய் வேல பாக் கறதுக்கு இவங்களுக்கு இந்த மாரி பண்ணலா அந்த மாரி ஆ மாறிட்ச்சு உலகோ
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா
வந்து ஆ இப்ப வ ந்து இவங்க ஓனா இது பண்ணி நம்மளா யேர்ன் பண்ணலான்னு நெனைக்கிறப்பதா நம்மளுக்கு வாங்கற கடன் வாங்க வேண்டியது இருக்கு விவசாய கடன் குடுக்குறாங்க ஆ கவர்மெண்ட்டு குடுக்குறாங்க
கண்டிப்பா கவர்மெண்ட் இன்னொன்னு ஒரே ஒரு நிமிஷோ தோழி கவர்மெண்ட பொறுத்தவரைக்கு விவசாயிகளுக் கு எந்த ஒரு சலுகையு செய்யறதில்ல நீங்க இப்போ நாங்க எங்க ஃபேமிலி வந்து விவசாய குடும்பந்தா இப்போ எங்க அப் இப்போ எங்க தாத்தா விவ சாயம் பண்ணாரு அதுக்கப்புறம் எங்க அப்பா விவசாயம் பண்ணாரு இ ப்ப நாங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்ப விவசாயம் பண்றது வந்து பாத்தீங்கன்னு வச்சக்கோங்களேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது பேரிடர் வந்துருச்சுன்னு வச்சு கோங்களேன் மலையோ வெள்ளமோ காத்தோ புயலோ எது வந்தாலும் இப்ப நாங்க எங்களோட விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வாழை இப்ப வாழைய பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன நீங்க சொன்ன கருத்துதான் இதுல நடுவுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்மளோட செய்கால் மட் டுமே செய்கள்னா அதுக்கு செலவு பண்ற தொகை செலவு பண்ற தொகை பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூவா செலவு பண்ணுவோம் அது க கவுர்மெண்ட் குடுக்குற அப்படி சப்போஸ் நல்லா எல்லாத்தோட விவசாயம் நல்லா இருக்கணும் எதுவும் கெட்டு போயிடக் கூடாது இதுல வந்து சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லது ஒரு ப்ராப்ளத்தினால் போய் வீணாகிடுச்சு நா கவர்மெண்ட் குடுக்குற அந்த இன்சூரன்ஸ் பணம் வெறும் பத்தாயிரம் ஐயாயிரம் ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூவா ஒரு லட்சம் ரூபாய் எங்க இருக்கு ஐயாயிரம் ரூபா எங்க இருக்கு
இது எப்படி பத்தும் இது பத் இதுல அப்படல்லாம் இறக்கத்துலதானா போய்கிட்டு இருக்கு இந்த இது வந்து ஆ அவுங்க நல்லா இருந்தா தானே நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும் எல்லாராலையும்
அத யாருமே ஏய் யாருமே அத பத்தி கிறதே இல்ல
ம்
அது விவசாயொ நமக்கு உயிர் நம்ம த தம் தமிழகத்தோட இந்தியாவே சொல்லா இன்னு உலக இன்னு சொல்ல போனா உல கொட முதுகலும்பே விவசாயந்தா
ஆமா கரெக்ட்டு
பாக்குறதில்ல எல்லாமே வந்து ஐ டி ஃபீல்டு ஆ கவுர்மென் அப்டிந்தா போதுன் நெனைக்கிறாங்க இந்த விவசாய இரு அரிசி வராது
ஆ ஆ ஆமா ஆ
ளி வராது அத்தனையுமே நம் சாப்புர்ற டெய்லி அன்றாட உணவு ரொம்ப முக்கியமான ரொம்ப தேவை இந்த விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவ குடுத்து இந்த கவர்மெண்ட் பாத்தாங்கன்னா நல்லாருக்கு விவசாய நல்லாருக்கு இன்னு சொல்ல போனா ஒரு மூட்டையோட வெல வந்து பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே நூறு கலப்புரோ இல்ல ஒரு கலப்புரத்தோடது ரேட்டு நாங்க முன்னாடி எடுக்குற வெறு ஐநூத்தம்பருவா இன்னைக்கு குடுக்க கலப்புரத்தோட ரேட்டு ஆயிரத்தி எரநூறு ருவா இதுல ஸ்பெஷல்னு ஒன்னு போனா ரெண்டாயிர த்தி நூறுவா ஒரு மூட்ட இப்ப ஒரு காணி க்கி போட்னுன் பாத்தீங்கனா நாலு மூ ஃபஸ்ட்டு ஒரொங் குடுக்குறப்போ ஒரு காணி க்கி ஆறு மூட்ட குடுக்கனு ஒரு காணிக்கி ஃபஸ்ட்டு
பீங்களா வெதநெல்ல வந்து சே சேகரிச்சு வச்சிருப்பீங்கல்ல அந்த இதுக்கு ஆ அத வந்து அ
வெதனெல்ல பொறுத்த வரைக்கு என்ன பண்ணுவோம்னா வீட் போக அப்டியே நம்ம வந்து யாபாரிகிட்ட வித்துருவோ
அந்த மாதிரி நீங்க வி்க்காதீங்க நீங்க வச்சிருந்து நீங்க வந்து அத விவசாயம் பண்ணுங்க நீங்க ஏ அந்த மாரி
வெதநெல்ன்னு நம்ம அசால்டா சொல்றோ வெத நல்லா பராமரிக்குறது ரொம் பக்குவோ வேணு
உம்
ரொ அத பதப்படுத்தணு நெல்ல வந்து மொத நம்ம பதப்படுத்தணு பதப்படுத்துறதுக்கு நம்ம ரெண்டு காணி போட்றோம்னா ரெண்டு காணிக்கு அதிகபட்சோ நமக்கு ரெண்டு மூட்ட இருந்தா போது இருபத்தஞ்சு கிலோ மூட்ட ரெண்டு மூட்ட அம்பது கிலோ இருந்தா போது
ஆ
அம்பது கிலோ நெல்லு இருந்தா போதுமானது ஆனா அத பத பண்ண நாம படுத்த முடியாதுல்ல
ஆமா கரெக்ட்டு தா ஆனா நம்ம ஆனா நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க சொல்றீங்ள ஒவ்வொன்னுக்கு நம்ம வந்து அதாவது நம்மளுக்கு தேவைக்கு போக நம்ம வித்துருறோ அப்டீன் இருக்குறப்ப நீங்க வந்து எல்லாமே எல்லாமே நீங்க தா ஓனா இது பண்றே ஆகணு அதுக்கேத்தபடி கூலிய நீங்க
இங்க கூலிங்கிறது நீங்க சொல்றீங்க கூலி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகப்படி ஆன கூலி ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபா முன்னூறு ரூபானா அங்க எத்தன மணிக்கு போவா ஏழு மணிக்கு வருவாங்க பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க
ஆமா ஆ கரெக்ட்டு தா
செரிங்ளா இத வந்து என்ன சொல்லுவா அத்த கூலிம்பாங்க அத்த காலைல ஒரு ரெண்டு மூணு மண் நேரொ சாய்ந்திரொ ஒரு மூணு மண் நேரொ அப்டிங்கிறப்ப ஒரு நாளைக்கி கொறச்சில்லாம மூணாலு கம்மியா வர மாட்டாங்க ஒரு நாளைக் அவுங்களுக்கு மூணாள் வருவாங்க தொள்ளாயருவா அவுங்களுக்கு டீ கா ஃபிலா வாங்குடுக்கனு இது எல்லா செலவு பண்ணி நம்ம கணக்கு பண்ணி பாக்குறப்ப நம்ப இங்க வெளிய கடன் நம்மக் கைலெருந்து பண்ண முடியாது வெளிய கடெ வாங்கி தா பண்ணுவோ அந்த கடன திருப்பி அவனுக் குடுக்கனும்ல கடன் அடைக்கனும்ல அப்டிங்கிறப்ப நமக்கு சேமிப்புக்கு நம்ளால பண்ண முடியாது நமக்கு வீட்டுக்கே அதிகபச் ச என்ன பண்ணுவாங்கனா வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு மூட்ட வச்சுக்குவாங்க எழவத்தஞ்சு கிலோ மூ ட்டைல ரெண்டு மூட்ட அரச்சோம்னா நமக்கு எவ்ளோ வருங்றீங்க அதிகபட்சொ வோனா ஒரு எழுவது கிலோ எம்பது கிலோ அரிசிதா வரு
ஓ செர் செர் செர் செர் எல்லார் வீட்லயு எல்லார் வீட்லயு என்ன இல்ல எல்லார் வீட்லயு என் ன எழுவது கிலோ எம்பது கிலோ அரிசிதா நம்ம சாப்புர்றோமா
ஆ அப்புடிங்கிறப்ப நீங்க நீங்க இன்ன சொல்ல போனா அரிசியுமே உங்ளால வந்து பதுப்ப ப பதப்படுத்தி வக்க முடியாது விக்கனு ஏனா ஒரு நாளைக்கு மேல அது வந்து ப்ப வண்டு வச்சுரு
ஆ ஏனா இது இது அவுங்க மூட்டைல ப இது பண்ணி குடுக்குறதே வந்து அவங்க அதுக்குதந்த மாரி சில இது போட்டுதான குடுக்குறாங்க இப்ப மூட்ட மூட்டயா அரிசி வருதுல ஆ அதுனால தான நம்மள அதுவு ஆறு மாசொ அந்த எக்ஸ்பைரி டேட்டுகுடு ஆ சிக்ஸ் மந்த் மூணு மாசம் ஆறு மாசொ அப்படின்னு கொடுக்குறது அதுக்குள்ளாம் இது பண்ணலாம் பச்சி வரதான் செய்யூது அவுங்க ஏ இந்த மாரி போட்டு குடுக்குறாங்க ஆ இந்த மாரி போட்டு குடுக்குறதுக்கு காரணமே மூந்து எல்லாராலையு வொடனே வொடனே யூஸ் பண்ண மாட்டாங்களா மேக்சிமம் நம்ம அந்த ஆ அரி அரிசி த ச சாதத்த மட்டு சாப்பிடுற இதுக் கெடையாதுல்ல முன்னு பழைய காலத்துல தா வந்து எல்லாருக் ப்மே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தோரி ஆ ஏன்னா எல்லாருமே இது வந்து து ஒன்னு வந்து மூணு வேலையு சாதம் சாப் இது இப்ப வந்து மதியம் உ ஒரு வேல மட்டு தா சாப்
அன்னைக்கு மூணு வேல சாப்பறப்ப சாதம் சாப் ப்பறப்பா யாருக்கு சுகரோ பிரசரோ பி பி ஓ கொலஸ்ட்ராலோ எந்த ப்ராப்ளமு இல்ல ஆனா இன்னைக்கு காலையில சப் பதி மதிய சாப்பாடு நைட்டு இட் ட்லி இப்டி சாப்படுறப்போ வெரைட்டியா சாப்பறப்ப எல்லாத்துக்கு எல்லா நோய்களுமே வருது
வருது ஆமா அது உண்மதா அது உண்மதா அத அது அத வந்து இது பண்ணவே முடியாது நம்ம அதுக்கு எடப்படி மாத்திரைய போடுறாங்க என்ன பண்றாங்க எல்லாமே உடல் உழைப்பு அதே மாரி கொறஞ்சிருச்சுடு
ஒண்ணு இல்லிங்க ப்ப நம்ப கடைய போய் சாப்பறோ ஹோட்டல் சாப்பறோ அங்க போய் சாப்பறப்போ நமக்கு சாப்பாடு வடிக்கிறாங்கல்ல அது சின்ன மு ப் போடுவாங்க சின்னாம்பு கலப்பாங்க சின்னாம்பு கலக்கறப்ப என்ன ஆயிடும் நமக்கு சாப்பாடு எடுக்காது நமக்கு ஒடம்புக்கு ப்ராப்ளம்
ஓ சேர் சே ஆனா நம்ம வீட்டுல அந்த மாரி செய்ய மாட்டோமே
வீட் ட்ல எல்ல செய்ய மாட்டோ நம்ப கடையில சாப்பறதுல சொல்றே அப்பிடிங்கிறப்போ
இல்ல இல்ல தோழாரே இல்ல தோழரே இப்ப இப்ப சுண்ணாமு போடறனால என்ன ல்ல ஆகுது
சின்னாம்பு போடுறனால உங்களுக்கு என்ன அவுன் கேட்டீங்கன்னா சும்மா ரொம்பெலா கழக்க மாட்டாங்க சும்மா துக்கணும்னு சும்மா ஒரு இம்மி அளவு அது போடுறப்ப என்னனாவு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அரி சி பலபலன்ருக்கு ரெண்டாவது சாப்பாடு நமக் கம்மியா எடுக்கு
ஓ நம்மளால அதிகப்படியான சாப்பாடு சாப்
சாப்பிட முடியாது ஆமா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஸ்டீம் ஆயிருச்சி பாய்லர் ஸ்டீம் அதுல எல்லாமே சாப்பாடு வடிக்க ஆரம்ச்சிடாங்க நிம்ம இப்ப வீட்ல நம்ம ஒழ வச் வச்சி அதுக்கப்புறோ அரிசிய ஊற வச்சி கல்னி புடிச்ச அதுக்கப்புறோ அரிசி போட்ட கிட்டத்தட்ட இருவது நிமிஷோ வேகு ஆனா அது பத்து நிமிஷோ பிராசஸ்தா நூறு கிலோ ஐம்பது கிலோ போட்டாலுமே
ம் ஓ அதனாலதா அதனாலதா இவுங்க ஸ்டீம் அ ஸ்டீம்டு அரிசி அப்பிடின் சொல்ட்டு இது பண்றாங்களோ
ஆமா ஆமா தோழி ஸ்டீம் ஆமா ஸ்டீம் ஸ்டீம்க்கு போய் யூஸ் பண்ணலாங்க அப்பிடின் சொல்லி சொல்லுவாங்க இப்போ நா சின் சின்ன புள்ளையா இருக்கப்போவு சேரி ஸ்டீம்னா நா கேள்விப்பட்டதே இல்ல இப்ப ஒரு பத்து வருஷத்து காலத் த்துலதா ஸ்டீம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்ததே எல்லா ஹோட்டலயு ஸ்டீம் ஸ்டீம் ஸ்டீம் இப்ப எத்தனையோ கல்யாணோ திருமண மண்டபத்துல்லா பாத்திருப்பீங்க
ஆமா ஆமா சாப்பாடு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு பத்து
பத்து நிமிஷ வெயிட் பண்ணுங்க அப்டின்ட்டு ஒடனே ஸ்டீம்ல வச்சு அத அரிசி ஊற வைக்க மாட்டாங்க கலனி பிடிக்க மாட்டாங்க அப்டியே போட்டு ருவாங்க அப்டிங்கிறப்ப வந்து பாத்தீங்கனா ஓங்களுக்கு எல்லா அவளோட ஆமா நமக்கு எல்லா வி விதமான வியாதியு அதுல வந்துருது
அ தோழரே நம்மளோட நேரோ முடிய போது நன்றி தோழரே அடுத்து ஏதாவது வாய்ப்பு கிடைச்சன்னா இந்த மாரி பேசலா தோழரே ஆ ஓகே நன்றி தோழரே